வணக்கம் தோழி கேக்குதுங்ளா
ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா
வணக்கம் தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்ளா
அ எனக்கு கேக்குது தோழி எனக்கு நல்லா கேக்குது ம் வணக்கம் தோழி அ எனக்கு கேக்குது தோழி
க்கலாமா ஓகே
கண்டிப்பா பேசலா தோழி ம் இப்போ உணவு அப்டி அப்டின்னு சொல்லிட்டாலே பாத்துக்கோங்ளே நம்ம மூணு நேரோமு அதா சாரி ஒரு நாள் ஃபு ல்லா வேல பாக்குறதே அந்த சாப்பாட்டுக்காக தானு அ சொல்லுவாங்க அ அப்டி வெச்சு சாப் பாடு வந்து நம்ம ரசிச்சி அது செஞ்சோன்னு வெச்சுக்கோங்ளே செமையா இருக் குன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்ளா கேக்குதுங்ளா அ அப்ப நா அ உண்மையிலே எனக்கலா சத்தியமா சமைக்கவே தெரியாது என்னோட கணவர் தா பாத்திங்கனா எனக்கு சாப் பாடே செஞ்சு அதாவது இப்டி செய்யனோ அப்டி பண்ணனோ அப்டின் சொல்ட்டு சொல்லுவாங்க அ எனக்கு நெறைய விஷ்யோ வந்து அவுங்கதா நெறைய கத்து குடுத்தாங்க அப்ப என்னோட பசங்களுக்குமே பாத்தீங்கனா ரெண்டு பசங்களுக்கு பாத் தீங்கன்னா அப்பா செய்யறதாம்மா நல்லா இருக்கு நீங்க செஞ்சிங்கனா காரமா செய்றீங்கம்மா அப்டின்னு ஆனா அவரு க அளவுலா கரெக்டா நல்லா செய்வாரு சாப்பாடு அப்ப அ ஆமா நல்லா தெரிஞ்சிருக்கு அதா அந்த நண்டு ஆமா நண் டு மீனு இதெல்லா செஞ்சாரு வெச்சிக்கோங்ளே அவ்ளோ சூப்பரா இருக்கோ நல்லா செய்வாரு அதுக்கப்புறோ அவரிட்ட இருந்து கத்துக்கிட்டு தா இப்ப நாளா ஒவ்வொரு விஷயமோ நா செய்ற இப்போ அவர் தற்ச்சமயோ எங்க கூட இல்ல அதனால அந்த காக இதுல நா நல்லா செஞ்சிகிட்டு இருக்கே ம் ஆனா இப்ப நா எது செஞ் சாலுமே ஏ பைய வந்து அம்மா இப்ப நீங்க நல்லா செய்யறீங்க அப்ப இது வலைத்தளங்களப் பாத்து நல்லா இந்த இன்னைக்கிறா இன்னைக்கில்ல ஓர் என்னா ஆமா இந்த நெய் சோறுன்னு ஒன்னு வச்சி முட்ட கிரேவி செஞ்சிருந்தே அம்மா இதத்தாம வா கிட் வந்து ஒரு கப்புல வச்சு குடுத்துட்டு அம்பதுருவா அறுவதுருவா சொல்றாங்க அழகா நீங்க கட வச் வச்சிருங்கமா அப்டினு சொல்ற அளவுக்கு ஓரளவுக்கு செஞ்சறே அதே மாரி ஆமா அதே மாரி நா செஞ்சுட் டாலு விட மாட்டே பக்கத்து வீட்லல்லா கொண்டு போய் குடுப்பே நானு ஏனா அந்த பாராட்டுறதுன் றது எனக்கு ரொம்ப புடிக்கு ஏனா ஒவ்வொரு ஸ் சில விஷயத்துக்லா நம்ம பாராட்னாதா திருப்பி திருப்பி செய்யணுன்ற ஒரு ஆர்வ நமக்கு வரு
ஆர்வோ கண்டிப் அப்ப நம்பள வந்து அத வந்து உற்சாகமா ஒரு இது பண்ணு ஆமா அது ரொம்பே பிடிக்கு ஆமா செரி எனக் க்கு வந்து இந்த
அ பால் கொழுக்கட்ட ஆ தோழி யாத் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தோழி எங்க அண்ணா ஒய்ஃப்ல்லா பாத்தீங்கன்ன வச்சுக்கோங்லே ஏதாவது விசேஷோ வந்துருச்சுன்னா எங்க அண்ணனுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்ட்டு உடனே உடனே செஞ்சு குடுத்துருவாங்க அதாவது விசேஷத்துக்குதா செய்யணு அப்டின்ல்லா கெடையாது பச்சரிசிமாவு எப்பவுமே அர ச்சு வச்சுப்பாங்க ஆ ரெண்டு பொம்பளப் பிள்ளைங்க அவங்களுக்குன்றதால உடனே பாத்தீங்கன்னாக்க ஆ மாவு எடுத்து நல்லா ஃபர்ஸ்ட்டு வேக வச்சு எடுத்துருவாங்கஸ் தோழி லைட்டா உப்பு தண்ணி தெளிச்சி ஆ இப்ப நம்ம இட்லி பாத்திரத்தே வைக்கிறோனு வச்சுக்கோங்களே அடியில தண்ணி ஊத்தி நம்ம இட்லி பாத்திரத்தில் மாவு கொஞ்ச அள்ளி வச்சு அதுல கொஞ்சோ உப்புத் தண்ணிய லைட்டா அப்டியே தெளிச்சு மூடி வச்சு வச்சர்ன்னு தோழி அது ஒரு ஒரு ஒரு ஆவி வரு ஆஆ புட்டுக்கு வேக வக்கிற மாரியேதா ஆமா தோழி நல்ல வே அதாவது ஒரு ஆவி வரு தெரிங்களா ரொம்ப நேரம்லா வேக வைக்க வேண்டா ஏனா திருப்பி நம்ம வேக வைக்கதா போறோ அப்டிங்கிறதுனால ஆ அந்த வே ஒரு ஆவி குடுத்தாலே போது திருப்பி அத எடுத்து போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணு னா கரண்டி காம்பு பின்னாடி திருப்பி வச்சுட்டு ஆ சுடுதண்ணிதா நல்ல கொதிக்கிற தண்ணி இருந்தாலு ஆமா கிளறணு நம்ம சப்பாத்தி அவுங்க வரறதுலுக்கு நம்ம நம்ம சாப்டா வரணன்றதுக்க செய்வோ தெரியங்ளா அது மாதிரி ஆ மிருதுவா நல்லா ஃபர்ஸ்ட்டு அந்த சுடுதண்ணிய ஊத்தி ஊத்தி ஊத்தி நல்லா காம்புல அந்த இதுல அப்டியே சுத்தி சுத்தி சுத்தி நம்ம கொண்டுகிட்டு வந்துகிட்டே இருக்கணு ஒரளவுக் க்கு நம்ம கை பொறுக்குற அளவுக்கு சுடுதண்ணியு வந்துரு இதுவு வந்துரும்ல அப்ப நம்ம என்ன பண்ணணு கையில போட்டு நல்லா பெசு ஆ நீங்க நெய்யு ஊத்திக்ல கொஞ்சோ என்னையு கூட இது பண்ணிக்கோங்க ஆமா கொஞ்ச நல்லா பெசஞ்சுட்டுங்கன்னு வச்சுக்கோங்ளே கொஞ்ச நேர வச்சிருங்க சப்பாத்திக்கு செய்யற மாரியேதா அழகா நீங்க மூடி வச்சிட்டு இரு கொஞ்ச நேர கழிச்சு இந்த சைட்ல என்ன பண்றீங்க நல்லா சுடு தண்ணிய கொதிக்க வச்சிருங்க
ம் செரி
ஆ ஒரு இட்லி பாத்திரத்துலே வைங்க நா இட்லி பாத்திரத்துலதா செய்வே இட்லி பாத்திரத்துல நல்லா சுடுதண்ணியில கொதிக்க வச்சுட்டு நீங்க வந்து து ஆ வா அதாவது உருட்டி உருட்டி தா போடணு அப்படின்ல்லா இல்ல நார்மலா நம்ம முறுக்கு குலா இருக்குங்கல்ல முறுக்கு சுடுர ஆச்சிலேயே ஆ நல்லா உருண்டைய உருட்டி உருட்டி உள்ள வச்சு ஆ வந்து பாத்தீங்கன்னா ஆமா அமுத்தி அமுத்தி அப்டி அழகா
அது கட் பண்ணி அது கத்தியில கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்னதா வந்துரு
அவ்ள இல்ல நீங்க அப்டியே ஆஆ நீங்க என்ன பண்றீங்க கொதிக் க்கு இதுல தண்ணி அதுலயே டைரெக்டாவே புளுஞ்சு விட்டுருங்க
அப்போ இது நீட்டு நீட்டுமல்லா இருக்கு
அது கொஞ்சோ நீங்கள் கட் பண்ணிக்க அத சல்லுன்னு ஒரு இது எப்படி அதாவது ரொம்ப வேகமுவு போகாதீங்க
ம் ம் ம்
கொஞ்சோ நமக்கு ஒரு அளவுக்கு தெரியுல குட்டி குட்டியா ஆ அவ்ளோதா லைட்டா இப் லைட்டா அப்டி அப்டி அப்டி எப்டி எப்படினு உட் ட்ரிட்டீனு வச்சுகோங்ளே அதுவவே உடஞ்சு இது பண்ணிக்கு
ஆ அந்த ஜிலேபிக்கு அந்த லட்டுக்கு பூந்தி இது போடுவாங்கள டக்கு டக்குன்னு அந்த மாரி இதுல போட சொல்றீங்க
விட்டுருங்க ஆமா அதுக்கப்றோ வெள் வெளத்த கொஞ்சோ போட்டுக்கோங்க கொஞ்சோ பால் கொஞ்சோ ஊத்தி அதாது இங்கிட்டு காய வச்சுட்டு ஆற வச்சுக்கோங்க பாலு அந்த பால் கொஞ்சோ அந்த அந்த என்ன சொல்றது இந்த புழிஞ்சி வுட்டது அப்டி மிதந்துகிட்டு மேல நிக்கு நீங்க எல்லாமே இத வந்து கொஞ்சோ சிம்ளே வச்சு கோங்க அ தண்ணி கொதிக்கிற வரைலயு ஹைல இருந்துட்டு மத்தபடி எல்லாமே சி சிம்முலே வச்சுக்கிட்டு அந்த முருக்கு கோயல புழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்றோ அது மேல கொஞ்சோ வெள்ளத்த நல்லா உடைச்சு வச்சு அதயு போட்டுருங்க இல்ல கொஞ் பாகு காய்சி ஊத்துறேனாலு இந்த சைடுல பாகு காய்சி வச்சுட்டு அத அப்டியே வடிகட்டி ஊத்திருங்க ஆம் அதுக்கப்றோ காய்ச்சின பால் கொஞ்சோ அதுல கொஞ்சோ மேலே சேத்துக்கோங்க தேங்கா பூ அது நமக்கு புடிக்குன்னா ஒரு சிலர் போடுவாங்க எனங்களுக்கு வந்து ஆமா எங்களுக்கு நெஞ்சு கறிக்குதுனு நாங்க போட மாட் டோ தோழி அது வந்து அதுக்கப்றோ அது வந்து கொஞ்ச நேரோ வச்சு சாப்டனுன்றதுனால கெட்டு கெட்டு போயிடு அப்டின்றதுனால தேங்கா அவ்ளோ வா நாங்க யூஸ் பண்ண மாட்டோ
அப்போ நீங்க கடேசில தேங்கா பால் ஊத்த மாட்டீங்ளா
தேங்கா பாலே நாங்க ஊத்த மாட்டோ அது கெட்டு போயிரு அப்டினு நாங்க இதுல ஆமா காச்சின பால் இங்கிட்டு வச்சிருக்றோல அதயே ஊத்திக்குவோ தோழி நாங்க அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா ஏலக்காத்தூளு லைட்டா தூவிட்டுக்கோங்க ஆ தட் ட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்றோ கொஞ்சோ உப்பு லைட்டா சேத்துக்கோங்க ஏனா அந்த வெள்ளை எடுத்து குடுக்கணு சொல்லுவாங்க அதனால ஒரு ஒரு கைல ஆ ஒரு கை கொஞ்சோண்டு அதாது ஒரு சிட்டிகைனு சொல்றாங்கள அந்த மாரி போட்டுட்டு ஆ அந்த ஜார நீ வச்சுக்கணு நீங்க அந்த குழம்பு கரண்டி இந்த மாரி வச்சுக்காம ஜாரணி தா வச்சுக்கிட்டு ஏன்னா பச்சரிசி மாவுன்றதுனால அடில கொஞ்சோ கலக் க்கு சொல்லுவாங்க அது ஒட்டிக்குனு சொல்லுவாங்க ஆனா நீங்க போடேலே வந்துரு ஆ அதுக்கப்றோ அ நவுல இன்னோனு சொல்ல மறந்துட்டே தொழி இந்த பச்சரிசி மாவு கொஞ்சுண்டு வச்சு அத கர
கரச்சி அதுல ஊத்துனு அப்பதா அந்த இது கிடைக்கு கஞ்சி மாரி ஆமா மா மா மா
மாமா தோழி அவ்ளோ டேஸ்ட்டாருக்கு தோழி சிம் ப்பில்லா பண்ணிருவாங்க எந்த விசேஷோ அப்டில்லா பாக்க மாட்டாங்க மாவு வீட்லருந்துச்சா
றங்க எ ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நாளா எ கணவருக்கு அது செஞ்சு குடுக்கணுனு இஷ்டோ அவங்க அம்மா தா பண்ணி குடுப்பாங்க ஆனா சில விஷ் விஷ்யங்கள் வந்து அவரு ருசியெல்லா பாக்க மாட்டாரு ஆனா உங்களுக்கு வந்து எங்க அம்மா கைப்பக்குவோ வரல அப்டின்னுவாங்க ஒன்னு மீன் கொழம்புக்கு சொல்லுவாங்க
யுனுன்ற ஒரு ஆர்வோ ஒரு சி தோழி அது நமக்கு ஆ
கொழம்பு சொல்லுவாங்க ஒன்னு வந்து இந்த பால் கொழகட்ட நாம என்ன தா பண்ணாலு எங்கம்மா மாரி வர்ல
அப்டின்ட நாளைக்கு நீங்க செய்றீங்க தோழி நாளைக்கு என்ன கெழம நாளைக்கு புதன் கெழம நீங்க செய்யுறீங்க எனக்கு நீங்க மெசேஜ் போட்டு உட்றீங்க அதே மாரி தோழி ஆ மீன் கொழம்பு அந்த அளவு க்கு வந்து ஒன்னு வித்தியாசோலா இல்ல தோழி மீன் கொழம்பு நீங்க இந்த புளி கரைக் கிறீங்க பாத்தீங்களா அதுலதா இருக்கு உங்க டேஸ்ட்டு அவ்ளோதா அந்த அழகா நீங்க என்னா பண்றீங்க மீனுக்கு மீன் குழம்புக்கு லைட்டா அதாது ரொம்ப புளி வேண்டா மாங்கா போட்றதாருந்தா லைட்டா புளி போது ஒரு கொஞ்சோ இருந்தாலே பொது ரொம்ப புளிக்கணு அப்டி இருக்கனு இப்டி ஆ போது அது அதெல்லா சொல்லுவாங்க அது மாங்காவு போடலா நம்ம நார்மலா புளி குழம்பு வைக் கிற மாரியேதா நீங்க பூண்டு உரிச்சு போட்டு நல்ல நெறையா எண்ணய ஊத்துங்க நெறையாவ என்ன ஊத் துங்க மீன் கொழம்புக்குல்லா என்ன மெதக்கணு அப்பதா நல்லா இருக்கு பாக்கவு கலர்ஃபுல்லா இருக்கு புள்ளைங்களுக்கு அது புடிக்கு ஆமா நல்லண நல்லண்ணைய ஊத்திக்கோங்க நல்லா கொஞ்சோ வெந்தயத்த அள்ளி போடுங்க ஆ ஒரு சிலர் கடுகுலா போடுவேனாங்க நா வெந்தயோ மட்டுதா போடுவே அதுக்கப்ரோ ஆ ஒரு சிலர் கடுகு போட்றேன்றாங்க தோழி அது எப்டிதா தெர்ல எனக்கு அதுக்கப்ரோ பூண்டு ஐயய்யயோ அதெல்லா கறி கொழம்புக்குதா போடுவாங்க ஆமா அதனால நல்லா பூண்டு நல்லா கை நெறயா பூண்டு நல்லா உரிச்சு அதையு போட்டு எண்ணையிலயே போட்டு வதக்கிட்டு அது அப்ரோ ரெண்டு பச்ச மொளகா ஆ அல்ல வெள்ள வெங்காயாே சொல்லுவாங்க பூண்டு தா போடணு அது
நீங்க சின்ன வெங்காயோ போட மாட்டிங்களா
சின்ன வெங்காயோ அப்ரமேட்டுக்குதா
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா பூண்டு போட்டுட்டு
ஆ பூண்டு போடுங்க பச்ச மொளகா போடுங்க அதுக்கப்ரோ வெங்காயத்த போடுங்க நல்லா எல்லா கொஞ்ச நேரோ அந்த சிம்லயே வெச்சருங்க நீங்க ஒரு வேல அப்ற ஏதோ மத்த வேலய கூட போய் பாத்துட்டு வாங்க அந்த அளவுக்கு வந்து வெங்காயோ வதங்கணு அந்த வெங்காயோ வதங்குச்சுனாலே கொழம்பு நல்லா டேஸ்டா இருக்குன்தா அர்தோ நம்ம உடனே உடனே வதக்கி வதக் கி செய்யறதுனாதா நமக்கு அந்த ருஸி இ வர மாட்டேங்கு ஆ நீங்க வந்து அத செஞ்சு டு இங்கிட்டு ஒரு வேல ஒரு தேங்காவுக்கு கூட அரைங்க இல்ல வேற ஏதாவது அர க்க வைக்கணு அப்டினாலு அது கூட செஞ்சுட்டு வந்து நீங்க வெங்காயத்த பொறுமையா பாத்தாலே போது அதுக்கப்ரோ ஆ எனத்த புளி கொஞ்சோ இது பண்ணுறதுனா தக்காளி கொஞ்சோ கம்மி பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டா கூட போது நல்லா வனக்கிட்டு அதுக்கப்றோ என்னா பண்றீங்கனா இந்த மீன் குழம்பு மசால் தூல்ருக்குல அதுவுமே வாங்கி போடுங்க நல்ல சக் தி போட்டிங்கன்னா நல்லா இருக்குனு வாங்க ஒரப்புக்கு கொஞ்சோ மெளகா தூள்ப்ப நா இன்னு அது வாங்கல் அனால அது போட்டுக்கோங்க அது போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சோ மெளகா தூளு மல்லித் தூளு மஞ்சத் தூளு இது எல்லாமே அந்த எண்ணெய்லயே போட்டுருக்கு நீங்க வதக்கிட்டே இருந்திங்கனு வெச்சுக்கோங்களே எல்லா சுருண்டுகுட்டு வந்துரு அந்த வெங்காயத்தோட சுருண்டுகுட்டு வந்துரு அதுக்கப்றோ நீங்க வ கரச்சு வச்சிருக்க புளிய எடுத்து ஊத்துங்க நல்லா கெட்டியா இருக்கட்டு தோழி தண்ணியே வேணா நல்லா ஊத்துனிங்கன் வச்சுகோங்ளே அவ்ளோ ஒரு டேஸ்ட் கெடைக் அந்த வெங்காயத்தோட வா இதுவு அதுல போய்டு அந்த நம்ம போட் ட மசால் தூளு அந்த புளில போய் சேந்து கிட்டக்கப் ப்றோ அந்த புளிப்பு அவ்ளோவா தெரியாது நல்லா இருக்கு பாக்கவே ஆமா அதுக்கப்றொ கொஞ்சமா தண்ணிய ஊத்தி நல்லா மூடி வெச்சுருங்க
ம் ம்
இந்த சைடு தேங்கா அரச்சுக்கோங்க
செரி
தேங்கா அரச்சு வச்சுட்டு என்னா பண்றீங்க ஆ இப்ப வந்து இந்த மீன வந்து ஒரு சிலர் வந்து கடைசியா போட கடைசிய போடணு இல்ல இல்ல இந்த மீன் அந்த என்ன சொல்றது அந்த புளியோட இப்ப ஒரு கொதி வந்துருக்கு அந்தப் பச்ச வாசன போயிருக்கு அந்த மசாலாவோட மசா இதெல்லா போயிருக்கு அப்ப இந்த மீனெல்லா போட்டுட்டு ஆனா சிம்ல இருக்கட்டு அப்ப கெழம்பு ஆனா நம்ப அப்ப சிம் சிம்முலே தா இருக்கணு கொஞ்சொ ஏன்னா இந்த வெங்காயொ வதங்கறப்பயு சிம்ளதா இருக்கணு என்ன இந்த கொதி வர அதுக்காக மட்டு வேனா கொஞ்சொ ஹைல வச்சுட்டு திருப்பி சிம்ல வச்சுருங்க மீன போட்டுருங்க எல்லா அந்த மீன்ல வந்து அந்த புளி வாசன அந்த மசால் தூள் எல்லா எறங்கிட்டுருக்கு இந்த சைட்ல நம்ம தேங்காவ அரச்சு அப்னடி சொல்லுவாங்கள தலைல ஊத்து அந்த கொழம்புல ஊத்துணுன் போங்ளே லைட்டா ஒரு கொதி வந்து எறக் க்கி வச்சிங்கனாலே கொத்தமல்லி தல மேல போட்டுருங்க சம்மையா இருக்கு
இன்னைக்கே சுடுசாதம் போட்டு சாப்பட்னு போல இருக்கே நீங்க சொல்றது ல ரொம்ப அருமையா சொன்னுங்க
ஆ
ரொம்ப புடிச்சிருக்கு ஏன்னா இந்த மா ரி ஒரு உணர்வு பூர்வமா ஒரு சமையல வந்து இவ்ளொ ஒரு ஆர்வமா அப்டியே நீ நீங்களே இப்பவே செய்ற மாறி இருக் கு அது சொல்றதே செய்யிற மாரி இருக்கு
ம் கண்டிப்பா தோழி ஏன்னா சமையல பொறுத்தவர்ல நம்ம ரசுச்சுதா தோழி நம்ப செய்ணு ஏனோதானன் செய்ய நம்ப சாப்புடக்கூடிய பொருள் அப்டிங்கிறதுனால ரசிச்சு அந்த சொல் றனே அந்த நெய் சோறுமே நா இப்பதா ஃபஸ்ட் டைம் தா நா இது செஞ்சே இதுக்கு முன்னாலனா நா செஞ்சதே இல்ல உண்மையிலேயே அது அவ்ளோ ஈஸியாவு இருக் கு அதே மாரி அதுக்கு தகுந்து அந்த முட்ட கிரேவி வச்சே பாருங்க அதுல தம்பி வந்து முட்டையு எடுத்துட்டு அந்த கிரேவியவே அதுக்கு வச்சுக்கிட்டு சாப்ட்டுக்கிட்டா நல்லா இருக்குமா